ம்
கேட்டா
சொல்லுக்கா என்னா பண்ற
ஆ செரி செரி இந்ததா இருக்கே நீ என்ன பண்ற
அதா தா
நா இன்னிக்கு இப்பதா கோயிலுக்கு போயிட்டு வந்தே சிவன் கோயிலுக்கு போனே இன்னிக்கு குருக்கு கி பெறந்த நாளு அதனால சி சிவ கோயில போய் சாமி கும்டுட்டு இன்னைக்கு வியாழக் கெழம என்னோட பெறந்த கிழமையாவே இருக்குது அதனால குரு
சேரி செரி
ம் இந்த தடவ எனக்கு குரு பெயர்ச்சி நல்லா இருக்கணு கடவுளே அப்டின்னு வேண்டிக்கிட்டு எடுக்குற முயற்சி எல்லாம் ஜெயிக்கணு அ
ஆ சேரி செரி இன்னிக்கு என்ன ஸ்ட்ரீட்
கரெக்டா வியழக்கெழம அன்னிக்கு பெறந்த நாள் எனக்கு அதே வியழக்கெழம அன்னக்கே இந்த தடவ வந்துருக்குது சரி இப்பதானே குரு பெயர்ச்சியு ஆனாரு அதனால்ல போவோ அப்டின்னு சொல்ட்டு அர்ச்சனே வந்துட்டே வீட்டுக்கு அர்ச்சனைல்லா பண்ல கொண்டக்கடல மாதிரிதா
சாய்ந்தரோ போய் ஒ பேருல ஒரு அர்ச்சன பண்ணி இல்லன்னா பால் வாங்கி குடு பால் வாங்கி குடு
நா இனி கோயில் பக்க போ மாட்டே இனி நாளைக்குதா
ஹ்ம்
நாளைக்கு நாளை
சேரி சே இன்னைக்கு என்ன ஸ்வீட்டு
ஸ்வீட்ல்லா செய்யலங்க செய்யலல அ வீ நாங்க கல்யாணக்கார வீடு இன்னைக்கு காலையில அங்க போய் ஸ்வீட்லா வச்சு வட வெள்ள பனியாரோ ஸ்வீட்டு வே அது பேர்ச்சம்பழொ அல்வா இட்லி சாம்பார் பொங்கல் எல்லாச் செஞ்சாங்க செரி நல்லா சாப்பாடா இருக்கு சாப்ட்டுட்டு போயிருவோ
செ ஏ செரி காலைல உனக்கு விஷ் பண்ட்டு ஏ புருஷன்ட்ட விஷ் பண்றதுக்குதா கொடுத்தே இந்த மாரி அக்காக்கு பெறந்த நாளு விஷ் பண்ணிருங்கன்னு தா குடு தே அதுக்கு அதுகிட்ட சொல்லிதா குடுத்தே அது கவனிக்கல அக்கா பேசணு சொன்னா ஆ அப்டி நெனச்சிடுச்சு அது
அக்காக்கு பெறந்த நாள் இன்னைக்கி நீ சொன்னத அக்கா வந்து பேச்னு சொன்னா காதுல விழுந்திருச்சு அப்டி ஏ உங்கள உங்க வீட்ல ஏதா பிரச்சனைகள் ஓடுதா அத அதுலேயே
அதெல்லா இல்ல இவ ஒகிட்ட என்ன சொல்லிசு இது ஓகே சொல்லுங்க எப்டி இருக்கிங்க கேட்சா
ஆமா எப்டி இருக்கீங்கன் கேட்டு செ ஆ அப்றோ சொ எப்டி இருக்கீங்க நானு நல்லா இருக்கீங்ளாப்பா வேல எல்லா எப்டி போது அ நல்லா ஓ இது ஜிம்ல தா இருக்கீங்களா ஆமா ஆ அதுவெ செஞ் அ சொல்லுங்க அப் அப்பறோ அப்டின்னு நெனச்சு ஏ என்னடா இது நம்மளுக்கு விஷ் பன்ன சொல்லுங்கங்குற நா சொன்னே இல் அப்ப நா புரிஞ்சுகிட்டே புரிஞ் சிக்கிட்டு இல்லபா எனக்கு பெறந்தனாலு அதா கார்த்தி உங்ககிட்ட ஃபோன குடுதுது போல அப்டின்னே அப்டியா எனக்கு தெரியாது அ மெனி மோர் ஹேப்பி ரிட்டன் சிஸ்ட அப்டி சொல்வுசு சொன்னோனே நா புடிச்சுகிட்டே அது எப்டி நீங்க எ பெறந்தநாள்க்கு விஷ் பண்ணாம இரு கலாடி எ தங்கச்சி ஃபோன பண்ணி குடுத்து நீங்க வந்து விஷ் பண்ணாம இருக்கீங்க அப்டி சொன்னோனே ஐயோ எனக்கு தெரியாதே நா அடுத்த வருஷலா கரெக் ட்ர நா விஷ் பண்றே உன்மையிலே சிரிப்பு வந்துருச்சு எனக்கு கோயில்ல நா நல்லா சிரிச்ட்டே எல்லாரு என்னைய பாத்தாங்க
எனக்கு ஒண்ணு புரியில நீங்க சிருச்சு ஓட்டி நா சொல்லிதானே குடுத்தே அப்டிஇப்டி இதன்னே
இல்ல அதுக்கு தெரியாத கூட இல்ல நான் அதுக்கப்ற அத கிண்டல் பண்ணேன் மச் யா அதுல எனக்கு சிரிப்பு வந்துருச்சி பயந்துகிட்டே ஆ இல்ல நான் நெக்ஸ்ட் இயர்லா நா நாமினேட்
கிண்டல் பண்றதுக்கு என்ன சொல்லுச்சு
அதா சொன்னுச்சு நெக்ஸ்டியர் நா ஞாபம் வச்சு கரெக்டா உங்களுக்கு விஸ் பண்ணிட்றே அபடின்ச்சு நா சொன்னே ஆமாமா அப்டிதா கரெக்டா விஷ் பண்ணும் சரிங்ளா அதென் எந்தங்கச்சி குடுத்துட்டு போயி நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்டின்னே இல்ல இல்ல நா கண்டிப்பா பண்றே அப்டின்ச்சு அப்ற நா சிரிச்சுடே சொன்னே அட விடுங்கப் இப்ப நா என்ன சின்ன பிள்ளையா அப்டின்ட்டு சொன்ன செரி செரி
அதா என்னடா இது ஒரு ஆளு இவ்ளோ நேரம் பேசுதே விஷ் பண்ண சொன்னதுக்கு அப்டின் சொல்லி நெனச்சுகுட்ருந்தே
இது இந்த விஷயம் நா மறக்க மாட்டே
ஒவ்வொரு காமடி நடந்தது ஆமா ம்
ஐயோ அப்ற என்ன பாத்
ஆ மாமா விஸ் பண்ணுச்சா ம் ம்
விஷ் பண்ல
அட பாவி சொன்னா தான தெரியு
பிறந்த நாள்னு அதுக்கு தெரியவு தெரியாது நா சொல்லவு இல்ல கால்ல புதுசா சேலை கட்டிருந்தே அதக்கூட அவ்ளதே அது வேணா விட்டுட்டே அது அவங்களே அவு பொறந்தநாள கொண்டாட மாட்டிகிறாக இதுல ஏன் பிறந்த நாளை சொன்னா அவங்க என்ன பண்ண போறாக சொல்லு
இடியாஸ்
அ ஒரு ஸ்வீட் கூட சாப்ட மாட்டகிராக ஒரு சட்டை போட மாட்டேகிறாக அவுகளே பிறந்தநாள் கொண்டாட மாட்டு கிராக நம்ம என்ன பண்றது நம்ம பொறந்தளை போயி சொல்லி என்ன பண்ணனு நேத்தா அவங்க அப்பாக்கு பிறந்தநாளு நனு
ஆ
யோ நா இன்னு போட்டாவே எடுக்கல பாத்தியா போட்டோவே எடுக்ல ம் ம் லைட் லாவண்டர் லைட்டு லைட்டு டிசம்பர் கலரு கத் கலரும் கலந்த மாதிரி இருக்கு
சேர் சேரி
மயில் மயில் டிசைன் சும்மா இந்த பூனந்தே பூனம்ல பாடர் பிளஸ்
ஆ செரி செரி உன் பிசினஸ் எப்டி போது
ம் நல்லாருக்கு
உன் பிசினஸ்லா எப்டி போகுது
அது வாட்டுக்கு போகுது தனக்க கடைக்கு தா போறேன் சொல்லிகிட்டு இருந்தேல அ இன்னைக்கு கால்ல உங்க மாமாட்ட கேட்டே என்னதா நல்ல வேலைக்கு போன்னு சொன்ன
வேற எதாவது வேலைக்குன்னா எந்த வேலைக்கு
அந்த ஸ்கூல்ல போய் ஸ்கூலு
இந்த மாரி அதாது கௌவர கௌருவமா இருக்கிற வேலைக்கு எல்லா போ சும்மா வந்து இந்த மாதில்லா பாத ஏன்னா அவங்க வந்து வெளில சொல்லிக்கணும்ல எங்க வேல பாக்குறாங்க அப்படிங் போது நீ பேங்க்ல இந்த ஸ்கூல்லன் சொன்னா அது ஒரு கௌரவோ இந்த மாரி நகக்கட கவிரிங் கடைல வேல பாக்குறேன்ட்டு அவங்களுக்கு ஒரு கவருவ பிரச்சன
அதுதா பாத்துக்க வேலைக்கு போணுங்கறது முக்கிய இல்ல அவியலுக்
ஆமா மாமா வந்து மாமா வந்து பெரிய கடையில வேல செய்து நக கடையில தங்க நக கடையில வேல செய்யுது ஆ கவரிங் கடையில நீ வேல செஞ்சா அப்ப அது அப்டிதா சொல்லு அப்ப அது அப்டிதா சொல்லு பெரிய தங்க கடையில வந்து வேல செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப நீ வந்து அதுக்கு இக்குவலா தான
அதா நா அம்மகிட்ட சொன்னே எ மாமியாட்ட சொன்னே உங்க மயனுக்கு நா டஃப்புக் குடுத்துருவேன்னு பயப்படுறாக அந்த பயோ இருக் இருக்கட்டு அப்டின்னு எல்லாரு தங்க நக வாங்க முடியாது ஆனா கே காத்தியா எல்லாரு தங்க நக வாங்க முடியாது நம்ம கவரிங் நக வாங்கிறலால அப்ப டஃப்பு கொடுப்போம்ல நம்ம பயங்கரமா
கவரிங் நா தா இப்ப எல்லாமே கவரிங் தா போடுவாங்க யாரு தங்க விக்கிற விக்கிற வெலைக்கு வாங்குறா
யாரு அதா அதா அதா அதா தங்க ரேட்டு இப்படி ஏறிக்கிட்டே போகுது ஒரு தம்பிக்கு எல்லா நம்ம கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறமோ எனக்கே தெரில கிழிஞ்சிது மாமால உள்ளதே இப்பவே காசு காசு காசு பத்தலன் சொல்லிட்ருக்கு என்ன பண்றதுனு தெரில என்னோட நகைய ஏதாவது ஒன்ன கொடுத்துட்டு தா அவனுக்கு செய்ற மாரி வரு
ப்பறோ அவ்ளோதா அத என்ன போட்டு கவா செய்யுது
அதெல்லா எடுக்க விட மாட்டாகல அதெல்லா எடுக்க விட போட்டுபோ ஏதாது முக்கியமான ஃபங்ஷன் அப்ப போட்டுக்வோ திட்டா தெனிச்சிருக்கா அட்டா அவ கடைல எல்லா யாருக்கு முக்கியமான ஃபங்ஷனு வேஷ்டி சட்ட போட்டு கிட்
ஆ போட்டுட்டு போகுமா பரவால்லையே
செயினு அ போட்
சேர்
போவு போவு பிரேஸ்லெட்டு் செயினு மோதரொ எல்லாத்தையு எடுத்து செட்டா போட்டு போவு செட்
பரவால்ல எ புருஷ போடவே இல்ல அது அப்டி போடாமே இருந்து அப்டியே நாங்க கிஃப்ட் குடுத்
அது ஏதாது ரொம்ப முக்கியமா இருந்தா போட்டுக்குவோ சும்மாலா போடுவோ உங்கல்யாணத் கூட போடாது அது
அதானே எ புருச போடவேம் போடாது போடாமே இருந்துச்சு கல்யாண பண்ணி ரெண்டு வருஷமாவு இப்ப இந்த ஜிம் வக் கிறதுக்கு லோன் வாங்க றது அது இது கோல்டு லோன் வாங்குறதுக்கெல்லா போட்டு எல்லா பண்ணதுல சுத்தமா இப்ப இல்ல நகையே என்னா பண்றது
ம் மாமா போடாதது என்ன தெரியுமா வாச்சு
வாச்செல்லா இது கட்டிகிச்சு வாச்சல்லா
து போட்டுக்கலா வாச்சி போட அது அது கோல்டு கலர்ல பெருசா இருக்கா இதுக்கு ரொம்ப புடிக்காது அவ்ளவா கருப்புவார் வாச்சுதா போட் தங்க கலர் வாச்ச அப்டியே வச்சிருந்துச்சு
சேர் செரி
என்னமோ இருக்கு
ம் நெத்தி நெத்தி பொட்டு வைக்கற எடோ இருக்குல்லக்கா அந்த எடத்த அ நம்ம க கையால அ மா மா வந்து அ ஒரு ஒ லெஃப்ட்ல ஒரு சுத்து ரைட்ல ஒரு சுத்து மாமா தூங்கமோ நீ பண்ட்டீன்னு வச்சுக்கவே மாமா வந்து உ பின்னாடியே சுத்தி சுத்தி வருவா இதா
என்னைய
ஓ ஆள்காட்டு வெரல வச்சு மாமா தூங்கும் போது நெத்தி பொட்டு இருக்குல
சே
நெத்தி பொட்ல வந் ஆமா மாமாவோட நெத்தி பொட் ல அ நீங்க எ பேச்சுதா கேக்கனு மாமாவோட நெத்தி பொட்டுல
ம்
தூங்கம் போது
ம் விடிஞ்சிரு எந்திரிச்சிருவாரா
சும்மா இப்டி பண்ண போற என்னா பண்ண போறாரு ஆ சும்மா இப்டி த தடவி ஆ லெஃப்ட்ல ஒரு சுத் து ரைட்ல ஒரு சுத்து தடவிட்டு இனிமே எ பேச்தா கேக்கணு நா சொல்ற படிதா நீங்க நடக்கணு அப்டின்னு சொல்லிட்டீன்னா அவ்ங்க உன்னயே சுத்தி சுத்தி வருவாங்களா
க்கு நா சொல்றத தவற வேற எதையு கேக்க மாட்டாக வேற எதுமே செய்ய மாட்டாகளா எப்புடி சாப்புலா சேரி நீ தம்பிக்கு பண்ணி பாத்தியா உங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு பாத்தியா அந்த மாரி நீ மொதல்ல பண்ணு உங்க வீட்டுக்காரு எப்டி கேட்டா
பண்ணலானு இருக்கே அது இந்த இதுல போட்டுருப்பாங்க யூ டூப்ல பா த்துட்ருக்கும் போது பண் சொல்லிக்கிட்டாய காமெடி பண்ணி இந்த வீடியோ பாத்துக்குட்டே
யூடியூ யூடியூப்ல சும்மா அதெல்லா அத நம்பர் எழுதி பட்னு எழுதி தூக்கி போடுங்க கருக்கி வீட்லே தூக்கி போடுங்க அயா வேகுன்னு அவ்ளோ சொன்னாங்க இந்தா ஒரு நிமிஷோ இருவே எனக்கு ஒரு கால் வருது‌ நா கூப்ப இரு